ஆ
ஹலோ ஆ கேக்குதா ம் கேக்
என்னோட ஃபோனுக்கு வந்துட் ஏதோ ஆயிருச்சு
ஏ என்னாச்சு
சவுண்ட் பட்டன் அமுத்துனா ஒரு பத்து தடவ அமுத்துனு சவுண்ட் அதிகமாக்குறது ஆல்ரெடி போயிரு ச்சு சவுண்ட கம்மியாக்குற வச்சுதா இப்டி இப்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தே ஓ அதுவு போக போதுன்னு நெனைக்கிறே
ஓ ஏ இப்பதான வாங்கினே
இப்பதா வாங்கினே ஆனா வாங்கினதே செகண்ட் ஹேண்ட் தா வாங்கனே இந்த ஃபோன் தா வேணுனு இந்த ஃபோன் வந்து இப்ப மார்க்கெட்லே இல்லையாமா
ஓ
அப்போ செகண்ட் ஹேண்ட் தா அவ்வளோல்லா யூஸ் பண்ல ஏ பேட்ட்ரில்லா பாத்தா வாங்கனே செரி காலேஜ் போற வரைக்கு அதுக்குள்ள ஏதாச்சு இதயிடுச்சுன்னா திரும்பியு அப்டியெ நைசா போய் கேட்டுட்டு வேற வாங்கிக்கலா
ம் ஹ்ம்
என் தம்பி வர ஃபுல் டென்ஷன்ல நடந்துட்டு இருக்கா
ம் படிக்கிலைய அவ
அவ போய் முடி வெட்டிட்டு வந்தானா அது வந்துட்டு ஒரு மாரி முடிக்கார கொஞ்சோ அழுத்திட்டான மண்டைய சட்டி கவுத்துற மாறி ஆயிட்டா பைய கொஞ்ச பொலம்பிட்டே இருக்கா அவ்ளோ மோசல்லா இல்ல ஆனா ஓர் அளவுக்கு ஓகே அப்டிங்க மெர்ருக்கு
ம் இது நீ ஆர்ட்ரு போடும் போது ரெண்டு மூணு இணத்துல பாரு
ஆ
எதுல கம்மியா இருக்கு ஆஃபர்லா இருக்கு சில இதுல பாத்து போடு சேரியா
ஆ செரி நா போயிட்டு பாத்து போட்ற ஃபர்ஸ்ட்டு அந்த மேக்கப் ரிமூவல்ன்னு இருக்குல்ல அது வேண்டா
ஆமா ஆமா இப்போதிக்கி அது வேண்டா இது அந்த இது போட்ரு டோனரு சீரம் ஆ ஃபஸ்ட்டு மூணு போடு ஃபேஸ் வாஷ் இருக்கா
ஃபேஸ் வாஷு வாங்கனா ஒண்ணு அது இருக்கு
ஆ
அது கொஞ்ச நல்ல வாஷ அளிக்கிறது வாஷ அளிக்கிறது
வாசமா
ஆமா
ம் செட் ஆகுமா இந்த மாரிலா போட்டா
வேத்து ஊத்தனா எப்டி இருக்கு
ம்
அந்த மாரி இருக்கு
அப்படியா
ம் ஆமா அதனால அது எனக்கு முன்னாடி அது போட்டுதா எனக்கு ஒரு மாரி இதெல்லா வருதா அப்டி ஆனா டவுட்டாவு இருக்கு என்னென் தெரில நா ஃபஸ்ட்டு ஆமா
அங்கே போய் இப்பதிக்கி ஃபேஸ் வாஷ் ஏதோ வாங்கு சிம்பிள் இருக்கு அங்க
ம்
அது இருக்கு அது வாங்கி போடு
ம் எதாச்
கழுவி கழுவினே இருக்கு ஆ வெளிய போயிட்டு வந்தா கழுவிறு மூஞ்சிய கழிவீரு
மூஞ்சில எண்ணெ வலியுது
ம்
வாயு அடங் மாட்டேங்குது எதா தின்னு தின்னு
ஆமா எண்ணெ எண்ணெலா அதிகமாக திங்குனா அப்டிதா
ஆ மூஞ்சே வலிக்குது நல்லா
ம்
என்ன பண்றது இப்டி வாயிலா காலைல எப்டி இருந்தது தெரிமா இந்த பிளம்பர் வச்சு இப்டி இழுத்து வாங்கல்ல பிளம்பர் லா வச்சு
ஆமா
கோட்டா மேல் மேல் உதட்டுக்கு மட்டு போட்டா எப்டி இருக்கு அப்டி மாரி இருன்ச்சு காலைல
அ நா அன்னைக்கு என்ன பண்ண நைட் தூங்கும் போது
உங்க அம்மா சொல்லிச்சு எங்க அம்மாட்ட
அ தூங்கு போது என்ன பண்ணனான்னு இந்த லிப் பாம் இருக்குல்ல அது வந்து இருந் துச்சு லைட்டா இருந்துச்சு நா என்ன பண்ணே நல்லா கை விட்டு சொரண்டி எடுத்து தேச்சே தேய்சுட்டு உள்ள கொஞ்சோ இருந்துச்சு என்ன பண்ணே சே வாயே உள்ள விட்டு நல்லா அது பண்ணா வாயில எல்லா ஆயிரு மில்ல நல்லா போட்டு இப்டி வாய் இப்டி உள்ள சிக்கி கிச்சி நல்லா இப்டியே திருகுறே உள்ளல்லா நல்லா ஆட்டும் அப்படின்ட்டு உ உ ஊண்ட்டு லா பண்ணிகிட்டுருக்கறே அப்றோ என்னாச்சு வச்சு நா இப்டி வாயிலே இப்டி வச்சுட்டு நா என்ன பண்ணே டி வி என்ன படோ போடலா இப்டி பாத்துட்ருந்தே அப்போ ஒரு மாதி வலிச்சுது அது என்ன பண்ணு இப்டியே எடுத்துட்டு திரும்பி போய் எடுக்கிறே நல்லா அனுமான் வாயாட் அனுமான் வாயட்ட அப்டியே இங்க மேல ஃபுல்லா அப்டியே ரெட் கலர்ல சுததி எனக்கு
ம்
ஒரு மாரி ஆயிருச்சு வெளியே போல அப்டியே பர்பிள் கலர்ல ஆயிருச்சு தெரியுமா மீசைல இருந்து அப்டியே வாய் இப்பவே சுத்தி அதுக்கப்றம் எங்க அப்பாலா கிண்டல் பண்றாரு நானு கன்சீலர் வச்சல்லா மறைக்கிறே அத போவே மாட் டீது பின்ன எப்டியோ போயிருச்சு
இப்ப எனக்கு லிப்ஸ்டிக் கூட ஏ வாயில போட முடியாது அந்த அளவுக்கு
ம் ம்
பேக் வேற கொண்டு வந்த ரோஸ் அப்படியே உள்ள வச்சுட்டுருந்தேன்னா கவர்லா எடுத்து என்ன பண்ணிட்டே ரோஸ் எடுத்து ஒரு புக்குகுள்ள வச்சு அனுப்பிச்சுட்டே கவர அப்டியே போட்டு எல்லாமே என்ன கவர் இருக்கு அப்டின்னுமா அது மேலந்து ஏதோ ஒரு கவருமா அப்டினு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டே இப்போ ஓஸ் வந்து பெரிய கொஞ்சோ பெரிய ரோஸா இருக்கிறனால புக்குக்குள்ள அமுக்கவே முடில என்னால என்ன பண்ட்டே அத எற ஆ அது து நான் என்ன பண்ணட்டேன் இல எல்லாமே எடுத்துட்டேன் விச்சுட்டேன் இலையெல்லாம்
ஆமாம்மா
இலையெல்ல பிச்சு அது வச்சதா அதுக்கப்புறம் அது கூட ஒரு கு குச்சி மாரி ஒன்னு இருந்துச்சுல அத பாதி மட்டும் எடுத்து க்குள்ள வச்சுட்டு மீதியும் அந்த அந்த குச்சி மாதிரி இருக்கரதையு ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சுட்டே
ஆ
எலை அப்டியே வச்சிருக்கே நான் ஃபஸ்ட்ட் ஃபஸ்ட்ட் எப்போவோ குடிடுத்ததும் அப்டிதா வச்சிருந்தே
ஓ
வச்சுட்டு இது மோதிரம் செய்யலா அந்த இரு இப்ப ஆர்ட் அது என்னம்மோ ஊத்தி செய்வாங்கல்ல இதெல்லா பொடிச்சு போய்ட்டு ஆ அத இந்த நேரத்துல அது செய்யலானு அது அப்டி புக்குகுள்ளவே வச்சே எடுத்து பாத்தா அதுல நா அது கீய எடுத்து நா என்ன பண்ட்டே இப்டியே நல்லா எடுத்து இப்டி கைல தொட்டு பாத்தா அட்டு ஒடிஞ்சு போய்டுச்சு கொஞ்சூண்டு தான் இருந்துச்சு அவங்க சொன்னாங்க இந்த கொஞ்சோண்டு தான் செய்ய முடியாது அப்டின்ட்டாங்க அவ்ளோதா அதுக்கப்புறோ அது ஏதோ ஒரு சண்டைல இப்ப காய நோக்கா நால் கழிச்சிட்டு செஞ்சுக்கலாம்
அப்டிதா குடுக்க முடியுமா இது வாங்க மாட்டாங்களா
ஆ வாங்குவாங்க இப்பவே நா செஞ்சுட்டு என்ன பண்றது கொ நாள் ஆகட்டு அதுக்குள்ள கெடக்கட்டு கொ நாளைக்கி
எந்த மாரி செய்ற ஃபோட்டோ ஃப்ரேமா
ஐய ஓட்ட விழுந்து
செஞ்சு குடு
ஐயா நா வன்ட்டு எனக்கே செஞ்சு நானே போட்டுப்பே
என்னது செயினா
ஆ ஒரு ஏதாச்சு ஒரு டாலர் மாரி செஞ்சு நா ஒரு பிரேஸ்லெட் பாத்த பூ மா அந்த இந்த ஒரு ட்ரெண்டிங்கா டூலிப் ஆ பிரேஸ்லெட் பிரவினொன்னு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருந்துச்சுல ஆ அந்த டூலிப் புக்குக்குள்ள இது வைக்கிறாங்களாமா ரோஸ் பெட்டல்ஸ்ஸு
ஓ அப்டி ம் சேர் சேரி
கேக்குதா
கேக்குது கே
ஏ ஆ அதுக்குள்ள வைக்கிறாங்களாமா
ம்
அப்போ சேர் பாக்கலாம் இல்லட்ன்னா அது ரூம் க்கு குள்ளயே கடகட்டும்
ம்
ஜில்லா அவன் வேற அத குடுச்சிட்டு வீடியோ கால் பண்ணேன் காதுல பூ வச்சுட்டு வீடியோ கால் பண்ணேன் அப்டின்
ஆ
நானும் என்ன பண்ணி தொலையறதுன்னு வீடியோ கால் பண்ணி கொஞ்ச நேரோ என்டர்டெய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தே அவன
ஓ
அவ வேற வாத்து மாரி நட வாத்து மாரி நட அப்டின்னு ஏரி நடக்கற சேரி சேரி ஆமா இப்ப ரெண்டு கையும் இடுப்புல வச்சிட்டு
எனக் கு ஒரே ஒரு டைம் நடந்திட்டாங்கடி
நடந்து காம்பிக்கிற ஆனா இப்டி குன்டி ஆட்டி ஆட்டிலா எனக்கு நடக்க தெரியாது ரெண்டு கை இடுப்புல வச்சிப்ப பக்பக் பக் பக் பக் க்ன்னு அப்டியே கத்திட்டே ஓடுவ
கத்திட்டே ஓடுவியா
ஆமா ஒனக்கு நா நாளைக்கே பண்ணி காமிக்கிற
ம் சேரி பண்ணிக்காமி
இப்ப என்னன்னா அவன் சொல்றதல்லா செஞ்சுட்டு இருந்த
ம் அதுக்குள்ளே நேத்து என்னம்மா அவ வேண்டா சொல்லி டோ மூஞ்சியே இல்ல அழுததானே
லைட்டா லைட்டா லைட்டா தா ரொம்ப பெரிய அளவு கலால்ல அவ்ளோலா நா ஸ்ராங்கான கேள்
ம்
அழ்ழுகல்லா மாட்டே
ஓ அல்லு நீ ஓ மூஞ்சி தெரி பாக்கணு சட்டியில கவுத்த மாரியே மேல போலாமோ
தெரிச்சாகின்னு ம் போலா அங்க போயு மூஞ்சி அப்டிதா வெச்சு ம் இல்ல குடு நா கெளம்புற லிஃப்டிக் குடு நா கெளம்புற அப்டின் அவ வேற வந்துட்டு கலாய்ப்பா இஞ்சி தின்ன கோரங்கு மாரியே இருந்துட்டியேனி கொரங்கு மாரியே இருந்தே அப்டின்குறா
ம்
ஐயோ
ஐயோ ஐயோ
அனால இன்னிக்கி போய் தலய எடுத்தாங்க அவனுக்கு இன்னிக்கி படிக்கிறதுக்கு இல்லியாமே எழுதறக்குதா இருக்காமா வந்து எழுதிட்டே இருப்பா நாளைல
வி இ சார்ஜே இல்ல இரு கூப்பறே
ஆ செ
ம் செ